சொல்லுங்மா
எங்கப்பா வெளி போயிருக்கியா
வெளிலா எங்கீயும் போலாம வீட்லதான் இருக்கேன்
பாப்பா என்ன பண்றா
வெளயாடிட்டு இருக்கறா எல்லாத்தையும் எடுத்து இழுத்து போட்டு
சரி சரிமா எங்கியோ வெளிய போவுணும்னு சொல்லிட்டு இருந்தா போயிட்டு வண்ட்டியா
ஆ போயிட்டு வன்ட்டமா போயிட்டு வன்ட்டமா
ம் ம் எப்டி கம்ஃபர்டபுளா இருக்குதா எப்படி
த்தாகற மாரி தெரியில
ம் செரி செரி செரி என்னன்னு பாக்க
டைமிங் எல்லாமே ஓகே தான் ஆனா லீவ் தர மாட்டாங்களாம திடிர்னு எதாவது நம்ம மாப்பிள்ள இருந்துட்டு என்ன சொல்றான்னா வயசானவங்கள வீட்ல இருக் காங்க திடீர்னு காலையில எதாவது ஒரு எதா எமர்ஜென்சி போ வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் வரு ரும்
ம் ம்
டிங்கிறாங்க
சரி அதுவும் பாக்கத்தான வேணும் வேற என்ன பண்ணே
இந்தா இன்னைக்கு பாப்பாவுக்கு ஒடம்பு சர்ல அதனால காலையில் போன் பண்ணி ஆ இந்த மாரி பாப்பாக்கு ஒடம்பு சரியில்ல ஆ அப்டின் சொல்லி சொன்னா பதினோரு மணிக்கு டாக்டர்ட்ட அப் பாயின்மெண்ட்டுன்னு சொன்னன் நா பதினோரு மணிக்கு அப்பாயின்மெண்ட்னா நீங்க இப்ப ஒன்பது மணிக்கு வாங்க பத்து மணிக்கு நான் உங்கள அனுப்பி உட்டறங்கிறாங்க
சோ எப்படி
அதுதான் எனக்கு யோசனையா இருக்கு
ஹ அது யோசதா ச
ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு அப்ப அப்ப இத கேட்டுட்டு உடனே வந்துட்டு நீங்க ரெண்டாவது நாாள லீவ் எடுக்கறீங்க அதனால உங்க குழந்தைய வச்சுட்டு உங்களால கம்ஃபர்டபிளா ஒர்க் பண்றது உங்களுக்கு கம்ஃபர்டபிளா என் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு பதில் சொல்லுங்க அப்படிங்கறாங்க
யோசிச்சுட்டே சொல்லுங்க
ஏன்னா குழந்த பெரிய குழந்தைய ஏறது தெரியாது சின்ன குழந்தை அது ஒரு
கம்மி தான் அஞ்சு அஞ்சு ரூபா ஆறு ரூபா தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க அஹ் அப்ப ஆஹ் இது பப்பு எப்படின்னு ஒ பப்புல்லாம் ஸ்கூல்ல சேர்த்திட்டு என்னா என்னால வெளிய வேலைக்கு போக முடியாது வேணப்பா கொஞ்சம்ப்ப ஸ்கூல்ல விடணும் கூட்டிட்டு வரும் ஆமா ஸ்கூல்ல போ விற போகுமஹங கூட அவங்க அப்பா போய் வீட்டுக்குவரு அவ்ள கூப்பிடறக்கு நான் தான் போயாகணும் ஆனா அதனால இது எல்லாமே யோசிக்க வேண்டியதா இருக்கு
சரி யோசனை பண்ணி யோசனை பண்ணு தோசனை பண்ணிட்டு செய்யேன்
உம்
தங்கச்சு
யார அந்த தங்கச்சியா இல்லாம எ தங்கச்சிய எது போகண மாேன் அதான் பெசாம ஆஹ் டியூஷன் வேணா வீடல வீல ஒரு இதை பாரத்துட்டு தே ஆஹ் டியூஷன் வேணும் எடுக்க இரு பாயன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்
அதுவும் கூட நல்ல ஐடியா இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது யோசிச்சா பரவாலதான் வெளியில போறதுக்கு இந்த மாதிரி யோசிக்கிறது நல்ல விஷயம்தான் எடுக்கலாம்ல இப்போ கொழுந்துனர் பொண்டாட்டி அப்படித்தான செய்யறா
இல்ல இல்லப்ப டியூசனே பாத்தீங்கன்னா ப்ப நம்ம இப்ப நான் குடியிருக்கேன்னா என் வீட்டு்ல இந்த ம எத்தனை பேர் எடுக்கறாங்க தெரியுமா
அப்படியா
உம்
தெரியல ரெண்டு லைன் தான் வந்தேன் ஒரு ரெண்டு மூணு பேர்த்ததான் பா ரெண்டு பே்த்த பே தான் பாரு அந்த முன்னாடி டீ கடைக்கு பக்கத்துல
ஆஹ் டீக்கடைக்கு பக்கத்துலயா அப்புறம் ஏ வீட்ட மு திரும்புறம்ல
உம்
எ வீட்டு முக்கூ திரும்புறோம்ல்ல அங்க அதுக்கப்புறம் இந்தப்பக்கம் ஐயப்பன் கோயில் இருக்கு குல
உம் உம்
கோயில்கிட்டகிட்ட ரெண்டு பேரு அப்புறம் ஆமா அப்புறம் இங்க என்ன அஹ் அது எங்க ம் ஹம் சத்துருமலவழியா நம்ம வரோம்ல
ஆமா
ஆஹ் சத்துருமலையில வரோம்ல அங்கேர்ந்த
ஓ சரி அப்ப சு சுத்தி எடுக்கும் போது என்னன்னு சொல்ற இல்லையா
இருந்தாலும் என்ன யோசிக்கிறேன்னா இந்த அத்தை வந்துட்டு அத்த ஆஹ் அத்த வந்து ட்டு இந்த மாதிரி தம்பிட்டு எந்த அதனால எனக்கு வேற யாருட்டயும் ஒழுங்கா படிக்க மாட்டான் அற ந எனக்கு கொஞ்சம் அவன் என்ன எதுன்னு பாருன்னு சொல்லி சொன்னாங்க
ஐடியா கரெக்டா இருக்குது அதுல ஒரு நாலு பேர்த்த சேத்துனா கூட சரிதான் அது கரெக்டா தான் வரும் அவங்க வீட்லயே ரெண்டு பேராச்சா
இரு கிற
அவங்க வீட்லயே ரெண்டு பேரு அந்த புள்ள சும்மா டியூசனுக்குள்ள வேஸ்ட்டு அது வேண்டாம் அவங்க ரெண்டு அப்புறம் இந்த பக்கம் வேற ஏதாவது ஒரு ரெண்டு பேர் இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல
ஆஹ் அதேதான் நானும் யோசிக்கிறேன் போதும் நமக்கு பெருசா வேண்டாம் சின்ன சின்ன குழந்தைங்க வந்தாங்கன்னாவே போதும் உம் சாயங்கால நேரம் சொல்லிரலாம் சாயங்காலே தரம்
ஆஹ
அததான் யோசுச்சு இருக்கேன் பஸ்ட் ஸ்கூல் தறக்கட்டும் அதுக்கப்புறம் எது வந்தாலும் பா கத்துக்கலாம் அப்படின்னு
உம்
ஆ போன் பண்ணி பேசணும் அத்தை ஊருக்கு போயிருக்காங்க அத்தை வந்தான அ தடி பேசிட்டு
உம்
அத்திட்ட பேசிட்டு என்ன சொல்றாங்க என்னன்னு பார்த்துட்டு தான் மேற்படி எதாவது ஒன்னு ஐடியா பணும்
சரி சரி அது கூட நல்ல ஐடியாதான் யோசிப்ப இது யோசனையே வரல தன்னால
ம் எல்ல எனக்கு இது யோசனை இருந்துட்டுதா இருக்குது ஒரு யோசனை நா என்ன நெனச் சன நா ச ஸ்கூலுக்கு போயிட்டு வன்ட்டு இத இத ஐடியா பண்ணலா நெனைச்சே நானு அப்புற ஸ்கூல்லுக் அப்டி இது பண்ணவு ஏன்னா இப்ப ரொம்ப என்ன வேலைக்கு வந்து ரொம் முன்னம யோசிக்க க்குமா இப்ப இந்த வார அதாவது அடுத்த மாச தம்பிக் கல்யாண வருது து
ஆ ஆ ஆமா
போய் தா ஆகணு
ஆமா ஆமா
அ அதுக்கடுத்து பா தங்கச்சிக்கு வலகாப் பு வருது அ அதுக்கடுத்து அண்ண கல்யாண வருது
ம்
அப்ப இப்டிலா இங்க போய இதுக்கெல்லா நம்ம போயுதா ஆ னு ஆ அப்ப எப்டி என்ன ஏதுன்னு நம்ம பத்து யோசிக்க வேண்டியதா இருக்
ஆ அதாவதுப்பா இது எல்லாமே கொஞ்ச கூட லோக்கல்ல இப்போ தங்கச்சி வளகாப் ப்பு பாதி இது கூட லோக்கல்ல வந்து ப்ரோ பிரச்சனை இல்ல அண்ண கல்யாண இதெல்லா வந்து ஊர்ல ஆ உ ஆமா ரெண்டுமே ஊர்ல நடக்கிறங்காட்டி
இது வந்து போ அ போகாம அது இருக் கோவு முடியாது
ம்
பாக்கத்தா வேணும்ப்பா அத நியாயதா செரி யோசிச்சு ஒரு முடிவு எடுப்போ
ஆ அதன என்னனு யோசிக்கிறே பாப்பாவுமே நா ஒ ஒரு நாள் போயிட்டு வந்ததுக்கே காச்சல் வந்துருச்சு உங்க மாப்பிளை கேட்கறாரு பா இத்தன நாள்ல இருந்து நம்ம ரெண்டு விட்டு விட்டு ஒரு. நா ரொம்ப நேரல்லா விட்டுட்டு வெளியல்லா போயி பா அப்பல்லா பாப்பாக்கு எதுவுமே வந்தத இல்ல நான் இப் ன்ன சொி போவேன்னா அதனாலே பாப்பாவுக்கு இப்படி உடம்ப முடியும் போத என்ன எதுவா இருக்கும்
காலையில போய்டிட்டு நைட்டு் வர்ற இங்க விசாம இருக்கும்
இங்கதா இருப்பா அதுதான் வந்துட்டு உங்க மாப்ள ஒருவேளை வந்துட்டு சரி அம்மா வெளியதானே போறா வந்துருவான்னு நினச்சிட்டு அவ க்கா இல்ல அம்மா வரமாட்டா வேலைக்கு போயட்டு நனைக்கிறால ஒரு வேல இப்பவே அதை நனக்க
அதெல்லாம் நனக்கு ஹ ஹ அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா இப்போ ஒரு ரெண்டு மூணு மாசம் வந்து நல்ல விவரம் அதாவது நீங்க கடைக்கு போகும்போது பப்புக்கு விவரம் தெரியாது அதனால அவ பேச பேசாம இருந்துகிட்டு அவுளுக்கு தெரியாது காயில கொண்டுந்துட்டீங்க எப்டி நீங்க இப்ப காலயில போனா நைட் வருவீங்கு அவுளுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால அவ பே சாம இருந்துகிட்ட ஒண்ணு இத ஆகல விவர தெரியாத அப்போ இப்ப மூணு வயசு ஆக போகுதுல்ல இப்போ வந்து நீ ஒரு ந நாலஞ்சு மாசம்மாட்ட கூடவே இருந்துகிட்டீங்க கூடவே அவுளுக்கு தெரிஞ்சு அம்மா நமக்கு கூடுதா இருக்கிறா அப்டிங்கற ஒரு இது இப்ப நீ டக்குனு விட்டு போகும்போது அவுளுக்கு ஒரு மாதிரி பொக்குனு போயிடுவா இல்ல உம்
பாப்பா எந்திரச்சிட்டாளா
பாப்பா எழுந்திரச்சுட்ட செரி-செரி ஓ ஓகே மே மலகே-மலகே மே சாச்சுக்கு கைகள சச்ச ஹா கேக்குதாம செரி அவ போன் பண்ணாளா பிள்ளை ஸ்கூலு கூட்டிட்டு போற னா
ஹா போன் பண்ணேன் நா அங்கேயுமே கேட்டு வர சொல்லியிருக்கேன் ஆஹ போன் பண்ணி கேளு ஹ அதாவது சின்ன விளை நீ சேரத்துற என்னன்னு கேளு சின்னவளுக்கு பாப்பாக்கு ஓரே வயசு தானே அதல்லா நீ சின்ன விள சே செரிய என் அவுங்க என்ன சொல்லுவாங்க பாரு சின்னவளு
உம்
பாத்துட்டு எனக்கு சொல்லு அப்டின்னு சொல்லி ந சொல்லிருக்கே மா
செரி போயிட்டு வந்த உன்னுன ஒரு போன் பண்ணி கேட்டுக்கோ
அப்பா இருந்துட்டு ரொம்ப லாங்கா இருக்குங்கறாரு நா பாபப்பேம் எது வந்தா பாப்பா இந்த ஒரு வருஷம் அடுத்த வருஷம் நான் ஸ்கூல்ல சேர்த்தி ஆகணும்
ஆமா லாங்கா இருக்கும்தா ஆனா என்னன்னா பஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் அஹ் ஒரே ஸ்கூலா போயிரு
தெரியலையம்மா
உம் சரி பாப்போம் அதை என்ன ஏதுன்னு யோசிப்போம் யோசிச்சுட்டு செய்வோம் செரியா மருந்தெல்லாம் குடுத்துட்டியா பிள்ளைக்கு ஹலோ ஹலோ ஹலோ கேக்கலப்பா